ஹலோ எப்டிமார்க்கிங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கறங்க
இன்னு நீங்க தூங்கலையா
இந்தா தூங்கணு சரி மத்தியான தூங்கிட்டதுனால இப்ப நேரோ முளிச்சுன்ருக்கலானு உங்கள்ட்ட பேசிட்டு தூங்கலான்னு கூப்பறே
சேரிங்க சந்தோஷோ சந்தோஷோ சந்தோஷோங்க நல்லா சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க சாப்ட்டங்கோ மாத்திர எல்லா போட்டோங்கோ ம்
சேரிங்க சேரிங்க உடம்ப எல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா நடங்க மொதல்ல வலிக்கதா செய்யு திரும்ப நல்லா கொஞ்சோ ஒரு ஒரு மொத நாள் ஒரு ரெண்டு நிமிஷ நடங்க அடுத்த நாள் அஞ்சு நிமிஷ நடங்க அப்புறோ ஆறு நிமிஷ நடங்க அப்டியே சொல்லி சொல்லி நடங்க ஒரு நாளைக்கு வந்து இத்தன ஸ்டெப்பு நடக்கணுங்குறது கணக்கு நமக்கு அத்தன ஸ்டெப்பு நடக்கலைன்னா முட்டுலந்து தி அந்த ஜவ் அந்த தண்ணி நின்று
ம் ம்
அனால இப்ப மொதல்ல ஒரு நிமிஷ நடக்க பழகுங்க அதுக்கப்பற ரெண்டு நிமிஷ நடங்க அப்டி கொஞ்சோ கொஞ்சமா நடந்து சரி பண்ணுங்க நடக்காமயே இருந்துறாதீங்க இன்னு வயசு இருக்குது உங்குளுக்கு
ம் சரிமா
உங் உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரஸு ரொம்ப புடிக்கு
எல்லோ கலர் புடிக்குமா ம் ம் எல்லோ கலரா பிங்க் ரோஸ் ரெண்டு புடிக்கு
ம் செரிங்க செரிங்க பஞ்சுமிட்டாய் கலரு மஞ்ச கலரு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ம் க்கு பஞ்சு மிட்டாயில்ல அது இது ஒரு மாரி பிங்க்கு ரோஸு
செரிங்க செரிங்க செரிங்க செரிங்க இது ரெண்டு உங்களுக்கு ரொம்ப புடிக்குங்ளா
ஆமா பசங்க கூட அப்டிதா வாங்கி தருவாங்க அந்த கலர்லதா நறைய பொடவ வாங்கி தருவாங்க
செரிங்க செரிங்க செரிங்க செரிங்க ஆ உங்க கல்யாண பொடவ எந்த கலருங்க சொல்லுங்க கே
கிளி பச்சையு ரெட்டு பாட்ரு
அப்டிங்களா அப்போ உங்களுக் கல்யாணல்லா எப்டி பெரிய மண்டபத்துல அதுல வச்சு நடந்து
அப்படியல்லா இல்லம்மா சும்மா ஊ வீட்டு வீட்லயே
வீட்லயே
தெருவுலயே பந்தல் போட்டு
ம்
தெருவுலயே கல்யாண
தெருவுலயே கல்யாணமா சொந்தக்காரங்கல்லா வந்துருப்பாங்கள இல்லையா
எல்லா ஆனா அன்னைக்கு சொந்தோ பந்தோ எல்லா ஒன்னா சேருவாங்க விரோதமு மனசு கஷ்டமு எதுவுமே இருக்காதுங்க ஆமா அவ்ளோ நல்லா இருக்கு அப்ப அந்த காலத்துல அன்பான ம மனிதர் எல்லா அப்பல்லா நல்ல மனஷ் ருங்க இப்பதா ரொம்ப மனசு சாப பண்றாங்க ஜனங்க அப்பெல்லா இல்ல ம் ம்
செரிங்க செரிங்க செரிங்க செரிங்க அப்டிதாங்க முந்தியல்லா வந்து ஒரு கல்யாணன்னா ஒரு திருவிழா மாரி இருக்கு பாக்குறதுக்கு இப்ப எங்கங்க அவுங்க கூப்பல்லையா ஐய வந்தா கூப் டா சந்தோஷ கூப்பல்லயா ரொம்ப சந்தோஷ
ம் க்கு
நீங்கற நெலைமைல்ல இப்ப இருக்கு
ம் ம்
அது வெலவாசியு அது மாரி ஆயிடுச்சில்லங்க நாடு வெலவாசில்லா ஜாஸ்தியாயிடுச்சில்ல மக்களுக்கு போயிட்டு வர செலவு அந்த மொய் செய்ற செலவு இதெல்லா அவுங்களுக்குல்லா முடியற கட்டுப்படி ஆகமாட்டேங்குது யார்
உ ஆமா
ஆ இப்ப எல்லா சொகுசா வாழணுன்னு ஆசப்
ஆமா ஆமா அப்பெல்லா நடந்தே வருவாங்ககங்க நடக்குவாங்க நல்லா நடக்குவாங்க இப்போ கார் வேணு ஆட்டோ வேணு பஸ் வேணு அது இல்லாம நடக்குறதே கெடையாது ஜனங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க அப்டித்தா எனக்குந் தாங்க இருக்குது என்ன பண்றதுங்க எல்லாரு அப்டிதா இருக்கு இப்ப வளர்ற ட்ரெண்ட் பசங்களே வந்து எல்லாரு அப்டித்தா இருக்காங்க ஃபோனு கையுமா இருக்காங்க ஃபோனே னே முந்தியெல்லா நாங்கல்லா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாரு ஆ கண்ணாமூச்சி வெளாடுவோ ஆ ஓடி ஓடி வெளாடுவோ மரத்து மேல ஏறி வெளாடுவோ அப்டி வெளாடுவோ வெளாடுவோ இந்த காலத்து அந்த தெருவுல இருந்து அடுத்தெருவுக் ஓடுவோ அங்க ஓடுவோ இங்க ஓடுவோ இப்போ எங்க வீட்டுல உள்ள பசங்க யாருமே வீட்ட விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க ஃபோனும் கையுமா தாங்க இருக்கறாங்க ம் உங்க ஜன்ற ம் ம் மோசமான காலமா இருக்குதுங்க நீங்க எப்டி இருந்தீங்க நீங்க சின்ன பிள்ளையில எப்டி வெளாண்டுட்டு ஓடிட்டு அப்டி இருப்பீ
கண்ணா மூச்சு வெளயாடுவோ தெருவே ஓடுவோ சந்து சந்தா ஓடுவோ ஓ அல்லிக்குப்புல் அல்லிக்குப்புல் மண்ணுங்கள அல்லி குப்புல் மாரி வச்சுட்டு அது கண்டுபுடிச்சி எண்ணிக்கையில இது பண்ணனு அந்த மாரி எல்லா இருந் துச்சிங்க இப்போ பசங்க எங்க ம் ம் ஃபோன் தா ஃபோன்ல கேம் ம் ம்
ஆமாங்க இங்க உங்க ஊர்ல ஆறு கொளோ அப்டில்லா இருந்துச்சு
இருக்குங்க ஆறு கொளோ எல்லா இருக்குது து ஆறு நெறைய தண்ணி வரு தண்ணி வர்ற நேரத்துல போறதுக்கு பயம்மா இருக்கு தண்ணி இல்லாத நேரத்துக்கு போயி சும்மா அங்கங்க கொஞ்ச கொஞ்சோ நிக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு நே டைம்ல அந்த டைம்ல அந்த தண்ணில போய் நல்லா வெளயாடுவோ மாமா பசங்க எல்லா போய் சேந்து அப்படி வெளயாடுவோ தண்ணியில ம் ம்
ம் சேரிங்க சேரிங்க சேரிங்க அ இப்ப அது இப்ப அதே மாரி து உங்க ஊர்ல தண்ணி இருக்குதுங்களா அதே மாரி எடத்
த அதே மாரி எடத்துல மின்ன மாரி இல்லம்மா வர்றப்ப ஓ வர்து ஆமா நல்லா வீட்டுக்கு ஆத்மரிப் பண்ணிட்டாங்க சரி தண்ணி போற நேரோ போது அப்பறமா அப்டே சு சுத்தமா இல்லாது போயிடுத்து
அப்டிங்களா அப்டிங்களா சரி இப்ப ஆடி மாசம் வருதுன்னு சொல்றாங்களே ஆடி மாசம் நல்ல விசேஷமா கொண்டாடுவீங்களா உங்க ஊர்ல உங்க வீட்
ஆமா அம்மன் கோயிலுங்க அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்தி போவோங்க ஆ வெட்டுவான வெட்டுவானத்தம்மன் வந்து ஆடில ரொம்ப விசேஷம் எல்லா அம்மன் கோயில்லயு செய்யுவாங்க ஆனா வெட்டுவானோ ரொம் ம்ப விசேஷம்
செரிங்க செரிங்க அங்க போய்ட்டு வருவீங்ளா நீங்க
ஆமாங்க நா அஞ்சா வெள்ளிக்கெழ வருஷோ ஒரு நாள் அங்க போய் வந்துருவே
சேரிங்க சேரிங்க சந்தோஷங்க சந்தோஷங்க நீங்க ரொம்ப சாமி பக்த் த்தி உள்ள ஆளா நீங்க
ஆமாங்க அப்டின்னு சொல்லிக்க முடியாது சாமி கும்பிடுவே தெய்வ தா நமக்கு தொணன்னு
அ செரி செரி செரி செரி செரிங்க நீங்க எதாவது சாமி கிட்ட கேட்டு உங்ளுக்கு எதாவது நடந்திருக்குதா அப்டில்லா இருக் இருக்குதா உங்ளுக்கு சாமி செஞ்சிருக்காங்க நா நிம்மதியா இருக்கிறே போது அப்டின்னுல்லா நெனச்சிருக் க்கீங்ளா
ம் நெனச்சிருக்கே ஆனா இன்னு செய்யணும்னு நெனைக்கிறே பல கஷ்டங்கள் நிக்கிது அது இன்னு சாமி என்னான்னு தெரில அது கால நேரத்த இழுத்துக்கிட்டு போது ஒரு சில விஷயோ நல்ல விஷயோ தெய்வா தினமும் நம்மள காப்பாத்திக்குதுப்பா தெய்வோ வந்து நமக்கு தொணை இருக்குதுப்பா ஆன்னு அது சந்தோஷோ ம் ம்
ம் நீங்க எந்த சமையல் கீரை கொழம்புல்லா செய்வீங்ளா நீங்க வயசானங்க களி கீரை கொழம்புல்லா செய்வீங்ளா எப்டி செய்யணு சொல்லுங்ளே எனக்கு களி செய்ய தெரியாது எப்டி செய்யனு சொல்லி
களி வந்து ம் ம் கேவுரு மாவுக்களின்னாக்கா கொஞ்ச கப்பி கப்பின்னா அந்த அரிசி நொய்யி
ம் செரிங்க
அது போட்டு நல்லா வேவ வெச்சுட்டு
ம்
கேவரு மாவு போட்டு கொஞ்சோ நல்லா வேவணு அது நல்லா எவ்ளோ வேவுதோ
அ
அவ்ளோ சாப்டா இருக்கு அது நல்லா வெந்த பிரு நல்லா கின்டனு குச்சி வெச்சுன்னு களி குச்சின்னு ஒண்ணு இருக்கு அத நல் நல்லா எவ்ளோ நம்ம கின்டுறமோ அவ்ளோ சாப்டா அவ்ளோ நல்லா இருக்கு
ம் ம் ம்
அதுக்கு கீர கொழம்பு நல்லா இருக்கு ம் ம் சிருக்கீர கொழம்பு களியு அவ்ளோ அருமையா இருக்கு
சேரிங்க சேரிங்க இப்ப உள்ள காலத்து பசங்க எல்லா களியே சாப்பிடா மாட்டோங்குறாங்ளே இப்ப சாப்டுறாங்ளா உங்க வீட்டுல வீட்ல எல்லாருமே இல்ல ம் ஆ டிபன் ஆ
இதுதா
நீங்க சாப் நீங்க சாப்டுறீங்ளா களி கிண்டி
நாங்க சாப்ட்டுறோங்க
நீங்க சாப்ட்டிறீங்க அதா அந்த காலத்துல அவ்ளோ சாப்ட்டனால தா நீங்க கொஞ்சோ இவ்ளோ நாள் ஆரோக்கியமா இருந்
ஆ ஆ ஆமா ஆமா ம் ம்
இந்த கலத்து பசங்க அதெல்லா சாப்புட்றதே இல்ல ம் ம் பண்ணு அது இதுன்னு சாப்புட்றாங்க பசங்க நாங்க வந்து நா இப்போ எங்க வீட்ல முருங்கைக்கீரை கடைசல்னு ஒண்ணு செய்வங்க நீங்க செய்ற கீர கொழம்பு மாரிதா மொதல்ல பருப்பு வேக பருப்பு உப்பு பூண்டு
ம்
வெங்காயோ எல்லா வேக போட்ருவே ஃபஸ்ட்டு அது வெந்ததுக்கப்புறோ கீரைய கொஞ்சோ கொஞ்சோ பருப்புதா வேக போடுவே அப்புறோ கீரைய போடுவே கீரை பச்ச மொளகா கொஞ்சோ புளிப்போட்டு நல்ல வேற ரெண்டு விசுலு அதுக்கு மேல விசில கூட நல்லா விட்டு விசில உட்டுட்டு நல்லா கடைஞ்சிருவே முருங்க கீரைய நல்லா கடைஞ்சிருவே ஆ கடஞ்சிட்டு அந்த கீர மட்டுந்தா தெரியு அத நல்லா கடஞ்சுருவே கடஞ்சு ஒ அத நல்லா நசிங்கிரு நசுங்குனதுக்கப்பறோ அத தாழுச்சு ஊத்துவே அந்த எனக்கு என்னமோ கீரையோட முருங்க கீரை கடசல் வந்து ரொம்ப டேஸ்டாருக்குற மாரி தெரியு
தெரியு ஆ அனா முருங்க கீர ஒடம்புக்கு நல்லது ம் ம் ஆ ஆ
எங்களுக்கு எங்க ஊர்லந்து கொண்டு வந்தாங்க எங்க மாமியாரு ஊர்லந்து வந்தாங்க கொண்டந்துருக்காங்க நாங்க நாளைக்கி செய்யணுன்னு வச்சுருக்கோ ரெண்டு நாளைக் செய்ய முடியல நாளைக்காது முருங்க கீரெடுத்து செய்யணுன்னு நாங்க வச்சுருக்கோ நீங்க நல்லா சாப்டுவீங்ளா முருங்க கீர
சாப்டுவோங்க நல்லா சாப்டுவோமா முருங்கக்கீர வந்து கறி டேஸ்ட்டா சாப்டுவோமா அந்தளவுக்கு முருங்கீர மேல இருக்கு
ஆ ஆ ஆ கொஞ்சோ லேண்ட்லல்லா
மரோ மரோலா நறையா இருக்குதுமா அ ஆ முருங்கீர மரோ அஹா அதனால எங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு மொர சேத்துருவோமா
ஆமாமா நீங்க அத இப்போ உங்க வயசுக்கு என்ன பண்ணனுனா முருங்க கீரய சாப்புட்றது உட் அது டைஜிஷனாகாது நீங்க சூப்பா குடுச்சர்ணு அ சூப் இந்த முருங்கக்கீர கொஞ்சோ எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு மெளகு சீரகோ இது எல்லாத்தையு நல்லா நசிக்கிட்டு இல்ல மிக்ஷில அடுச்சுடுங்க அடுச்சுட்டு குக்கர்லயே போடுங்க இல்லப்பா குக்கர்லயே போடுங்க போட்டு கொஞ்சோ உப்பு மஞ்சளு போட்டு கொதிக்க வச்சுருங்க அவ்ளோதா
ம்
நல்லா சுண்டி வந்து நீங்க ரெண்டு க்ளாஸ் குடுச்சீங்க வெச்சுக்கோங்க முட்டி வலி கை வலி ரத் த்தோ ஓட்டோ எல்லா நல்லாருக்கு உங்களுக்கு ம் ம் ஒரு ஏஜுக்கு மேல போய் முருங்க கீரை நறயா சாப்டக்கூடாது எனா செரிமா செரிமானாகாத உணவு ம்ஹூம் அனால நீங்க வந்து சூப் வச்சு குடிங்க அதுதா உங்களுக்கு நல்லது
சேரி சேரி
சேரிங்களா செரிங்க இத இத பத்தி நம்ம வந்து அடுத் த்த இனைப்புல பேசலா நன்றிங்க தூங்குங்க குட் நைட்